ஹலோ
ம் ஹலோ ஆ சொல்லுங் ப்ரோ
ஆ ஹலோ
ஆ சொல்லுங் ப்ரோ
ஆ அதா ப்ரோ எது கோர்ஸ் பத்தி பேசலான் சொல்லிருந்திங்க என்னது ப்ரோ அது கோர்ஸ்ல்லா எந்த கோர்ஷு
அதா நீங்க இப்ப இப்ப நீங்க ஐ டி ங்கற டிகிரி படிச்சிங்ளா ஐ டி ஐ படிச்சிங்களா ஐ டி ன் சொன்னிங்ல்ல
ஆமா
அதா அந்த இதுல வந்து எப்டி போச்சு அந்த த்ரீ இயர்ஸ் என்னென்ன எதா டிஃபிகல்டிஸ் ஆமா
ஆ அ சொல்றே ப்ரோ ஆ மேக்ஸு நாலு செமஸ்டருக்கு வரும் ப்ரோ ஃபஸ்ட்டு ரெண்டு செமஸ்டர் தவர்த்து மத்த நாலு செமஸ்டருக்கு வரு அது
ஆ ஃபஸ்ட் ஃபஸ்டு நா வந்து பிஜ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் டென்த் டுவல்த்தில எடுத்துட்டு லெவன் டுவெல்த்து கம்ப்யூட்டர் சயின்சு எடுத்துட்டு அ இந்த க பஸ்ட்டு ஒன் காலேஜ்ல படிச்சே ஆ மதுர நாம் ஒரு காலேஜு பேர் சொல் கூடாது அந்த காலேஜ்ல படிச்சே பி எஸ் சி அதால்து பி எஸ் சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்காண்டி எடுத்தே ரெக்கமெண்டேசன் பண்ணி வருமான்றது ரெகுலர்ல கவர்மெண்ட் ரெகுலர்ல எடுக்லாம் பாத்தே பட் வந்து கெடைக்கல ரெக்கமெண்டேஷன்ல்லா பண்ணி கெடைக்கல அப்றோ செல்ஃப் பைனான்ஸ்ல்லா போடுனாங்க செல்ஃப்ல போட்டாங்க பட் பி எஸ் சி எஸ் குடுக்காம எனக்கு வந்து ஐ டி குடுத்துட்டாங்க செரி ஓ கே எதுனாலு ஓகே தான்ட்டு செல்ஃப் பைனான்ஸ்ல ஃபீஸ் அதிகமா கட்டி எப்டியோ சீட் வாங்கிட்டே வாங்கிட்டு காலேஜு வந்து ஸ்டாடிங் இல்ல அதெல்லா இல்ல ப்ரோ ஸ்போர்ட்ஸ் கோட்டாலலா இல்ல ப்ரோ நானு ஆ அடுத்து ஒரு வர்ஷோ ஃபஸ்ட் இயர்லயே அரியரு ரெண்டு அரியர் வெச்சே ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஐ டி ரிலேட்டடான ஒரு சப்ஜெக்ட் ஒண்ணு ஜாவானு ஒன்னு அதில்லாம பைத்தான் பைத்தான் ஒன்னு மேக்ஸ் அஹ அஹ மேக்ஸ் ஃபர்ஸ்ட் வரல ஜாவா ரிலேட்டடா ரெண்டு சப்ஜெக்ட்டிருந்துச்சு ரெண்டு சப்ஜெக்டுமே அரியர் தா ஆ என்ன ஜாவா ஆ பைத்தன் பத்தி எதுமே தெரில ஆ ஒண்ணுமே புரியல அதனால அ
அதக் நம்ம டென்த்து டுவெல்த்ன்னா அத பத்தி என்னன்னே சொல்லிருக்க மாட்டாங்க இங்க வந்து திடீர்னு எடுத்திருப்பாங்க ஏன்னா பிளஸ் டூல வந்து சயின்ஸ் குரூப்பா இருப்பீங்க இங்க வந் த்தவுடனே கம்ப்யூட்டர் எடுக்கறப்போ கஷ்டம் அதே கம்ப்யூட்டர் சய்ன்ஸ் குரூப்ல இருக்குறவங்களுக்கு கொஞ்சோ அளவு புரியு ஏன்னா அங்க டூ இயர்ஸ் அங்க ப்ளஸ்ஸ ஒன் ப்ளஸ் டூ படிச்சிருக்காங்கல நம்ம மேக்ஸ்ஸு பயாலஜிலா படிச்சதே இங்க திடீர்னு கோர்ஸ் கோடிங்ன்னா கொஞ்சோ காசு
ஆ இது அப்புறோ அதா அது ரெண்டுமே பிராக்டிகல் தா தியரிய கூட எழுத ஏதோ எழுதிட்டே நானு ஆ பிராக்டிக்கல்ல தா கோடு எறர் வந்து ரன் ஆகாம அப்டியே இதாயிடுச்சு
ஆமா நம்ம வந்து படிச்சு ச சில பேர் அப்டியே படிச்சி அதுல என்ன இருக்கோ அவுங்க அந்த லைன்ஸ் அப்டியே எழுதுவாங்க ஆனா அது சில டைம் அப்டி வராது ஏன்னா அது காமன் எரர்ஸ் எகபட்டது இருக்கு இல்ல அலைன்மெண்ட் கரெக்டா இருக் அதுன்னு ஏகப்பட்ட ஏறர்ஸ் வரும் நானே ஏகப்பட்ட பேர் அந்த ப்ராப்ளம்
உம் உம் உம் அதாம் ப்ரோ அப்புறோ என்ன பண்ணே இது ஆ பேரண்ட்ஸ் மீட்டிங் ஸ்கூல்ல உங்களுக்கெல்லா பேரண்ட் அ மத்த காலேஜ்ல பேரண்ட்ஸ் கூட்டிட் போ எங்க காலேஜ் ரொம்ப ஸ்ட்ரிட்டு ஆ பெத்தவுங்கள்ட்ட ஏதாவது ஆமா ப்ரோ வச்சாங்க ப்ரோ ஸ்கூல் மாரி நடத்துனாங்க காலேஜ் அந்த மொத வருஷம் பூரா எனக்கு வந்து காலேஜி காலேஜா இல்ல ஸ்கூல் மாரிதா இருந்துச்சு எனக்கு ஆ பேப்பர்ல சைன் வாங்கிட்டு வா இது மதுரை எஸ்விங் காலேஜ் ப்ரோ அது
ஆஹா
பேர் சொல்லிட்டே நா பாட்டுக்கு ஒன்னும் பிரச்சன இல்ல அதான் நா எஸ்வின் காலேஜி
ஓகே ம்
ஆ அவிங்க பேரண்ட்ஸ் கூட்டனே அவுங்க என்ன பண்றன் தெரில ரெண்டு அரியர் வச்சது வீட்ல உம் உம்
அந்த பேர் பேரண்ட்ஸ் மீட்டிங்கு மல்ல பண்ணுவாங்களா அப்புறோ அ இந்த மாதிரி ஸ்கூல் நடத்தும் மாதிரது அதுதா பண்ணுவாங்க நம்ம காலேஜ்ல காஜா
ஸ்டாடிங்ல எல்லா இயர்லயு அப்டிதா இருப்போ ஏனா நம்ம திடீர்னு வந்து டைரெக்ட்டா காலேஜ் ஸ்கூல் வந்து காலேஜி போறப்போ அங்க புதுசா ஃபர்ஸ்ட் இயர்ல எப்பவுமே அப்டிதா இருக்கு செகண்ட் இயர்ல இருந்து தா நம்மளுக்கு அந்த ஒரு ஒரு ப்ராப்ளம் இருக்காம போகும் எல்லாதா பழகிடும்
ஆனா அப்போ பேரண்ட்ஸ் மீட்டிங் அனௌன்ஸ்மெண்ட்டுனு ஒண்ணு வச்சாங்க அப்பதா சொன்ன அம்மா ரிசல்ட் வந்துச்சுமா ஆ ரெண்
ஆ
ரெண்டு பேப்பர் போயிருச்சுமா அப்போ ஆனா அது எப்பயோ நா வரு ஆ கோ போடுவ அதாவது சொல்லாம இப்புடின் சொல்லிட்டே ஆ என்ன சொல்ட்டேன்னா ஆ கம்ப்யூட்டர்ல வந்து மிஸ்டேக்கா கம்யூட்டர்ல மிஸ்டேக்கா அது நீ சொல்ல வந்த ஆமா எக்ஸாம்ஸ் எழுத வறப்ப
அ
நா சொன்னே அதுதா பாஸ் பண்ணி விட்ருவோ போப்பான்டாங்க ஆனா ஃபெயில் போட்டு அப்பல்லா பேரன்ஸ்சு மீட்டிங் கூப்புட்ராங்க அப்பறோ வந்து கெச்சோடி சார் தா எல்லாத்துக்கு குடுக்குறாங்க அந்த இத அந்த ப்ராக்ரஸ் சீட்ட அது அ சீட்டு ஆமா ஃபர்ஸ்ட் செமஸ்டர் சீட்டு அந்த சீட்ட வந்து ஒவ்வொரு ஆளா பே பேரன்ட்ஸ்சு வர வர சொல்லி குடுக்குறாங்க ஆ அப்பதா நா சொன்னே எங்க அம்மாடையு எங்க அப்பாடையு செரிங்ளா அம்மா கூட எதோ சமாளிச்சுருவே நா அப்பா அப்டி கெடையாது ரொம்ப இது படிப்புல எதாவது காரணோ கண்டுபுடுச்ட்டா இப்ப ஆமா காரணோ கண்டுபிடிச்சு அந்த எடத்துல வச்சு திட்டி அசிங்க படுத்தனுனே வேன்னே பண்ணுவாரு அந்த மாரி கேரக்டர் அவர் என்ன பத்தி நல்ல என்ன பத்தி நல்லாதாவே சொன்னாலு
மீடிங் வச்சா கூட சொல்ல மாட்டாங்க
அது அவ்ளோ ஒரு சிக்கலுங்க இத பத்தி நல்லதாவே இஸ் ஸ்கூல அது டீச்சர் சொன்னாலு என்ன வந்து ஏதாவுது ஒரு தப்பு கண்டுபுடுச்சு அ ஆமா எங்க அப்பாவே எதாவது தப்பு கண்டுபுடுச்சு இவே அப்புடி இருக்கா வீட்ல அப்டினு திட்டுவாரு மொறப்பாரு சில்லர்ஸ் அப்புடி இரு ப்பா அது ரொம்ப எனக்கு ரொம்ப ட்ராமாவா போச்சு அந்த மாரி உள்ள ஆளு அவரு அந்த மாரி ஒரு டைப்பானாலு ஆ நானு ரெண்டு அரியர் வச்சுருக்கேன்னு முன்னாடி எக்ஸ்பிளன் பண்ணிடே எல்லாமே சொல்டே அந்தக் கே ஆ அ அதாவது எப்ப பேரன்ட்ஸ் மீட்டிங்கோ அத அன்னைக்கு தா சொல்றேன் அம்மா திடீர்னு பேரன்ட்ஸ் மீட்டிங் வச்சுடாங்கமா இன்னைக்கி ஏன்னா அன்னைக்கி வேலைக்கி போயிருப்பான் நெனச்சுட்டே பாத்தா வேலைக்கி போல அம்மா அப்பா வீட்டுல இருக்கார அம்மா ஆமாட வீட் ட்ல இருக்காரு ஐய்யய்யோ அம்மா நீ மட்டு பேரன்ட்ஸ் மீட்டிங் வர முடியுமா அப்புட் நா மட்டு எப்புடி உங்க அப்பாவுந்தா வரணு என்னைய விடுவாரா அவரு அப்புன்ட்டு இந்த கேட்ல இருந்து மொறச்சு பாத்துக்கிட்டே வராரு என்னியா சைடு ரெண்டு பக்கமும் மொறக்கிறாரு நா சொல்ட்டே முன்னாடியே ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்டே நா ரெண்டே அரியர் அரியர் அரியரு வச்சுட்டே அரியர் அப்புடி சொல்ட்டு இந்த ப்ராப்ளம் தா இதா வைய்து கம்ப்யூட்டர் மிஸ்டேக் ஆயிச்சுன்னு ஏமாத்தி சொல்ட்டே ஆ ஆனா அப்பையு அவரு வந்து மொறச்சுக்கிட்டே வராரு ஆ சொல்றே வருசையா சொல்றே வருசையா சொல் அந்த க்ளியரிங் தா ஒரு பெரிய இது அ சொல்றங்க ஆ அந்த நா என்ன பண் ணே ஆ இப்ப போ ப்ப இவர ஹச் ஓடிட்ட போயி நிப்பாட்டிட்டே இவரு என்னைய மொறக்கிறாரு சுத்தி இருக்குறவுங்கள பாத்து மொறக்கிறாரு. காலேஜ்ஜ பாத்து மொறக்கிறாரு எதுக்கு மொறக்கிறாருன்னே தெர்ல அப்புன்டு எங்க அம்மாட்ட சொன்னே எதுக்கும்மா இவரு இப்ப பாத்து மொறச்சுட்டே இருக்காரு அவரு அப்புடித்தான உனக்கு தெரியாது
க் கு கூ ஆமா எல்லா வீட்லு அப்படிதா வரு ஒரு கேரக்டர் இருப்பாங்க அப்டி
தெரியாத மாரியே கேப் பணி அப்புன்ட்டு எ ஆ எனா எனா பண்னே அம்மா அம் அம்மாட்ட சொல்ட்டே
ச்செரி
உம் அம்மாட்ட சொல்ட்டேன் அம் அம்மா அந்த கம்ப்யூட்டர் ஆச்சுல மா அத வேலத்துதே தப்பா வச்சுவா இர் தியரிலே க ட்ராத்திக் சப் எதுக்குடா அப்ப எப்புடா போச்சு உனக்கு நானு ஆ போச்சு சார் அது வந்து அது அப்டி இப்டின்னு அபட்டு மேடம் கையெழுத்து போட்டு வாய்ன்ட்டு போங்கு ஆ இதுவா இது பண்ட்டாங்க அப்ப நாஸ் சொன்னெயா எம்மா அப்பா அம்மா அப்பா மட்டு அங்க இருக்கட்டுமா அப்டி கால விழுன்ச்சு சரியா இங்கிருந்து கிறேன் சொன்னாரு உள்ள வரவனா அப்படின்னு இந்த மாதி ஒரு இது பேசி வெச்சாச்சு ஆனா பே பா பேசிட்டு திம்ப எடைல வந்து வந்ட்டாது வந்துட் இன்னொறு விஷ்யம் பண்ணாரு எல்லா பேரண்ஸு நிக்கிறாங்க ஒவ்வொரு பிராரஸ் சீட்டா வாங்கி எல்லாரு நிக்கிறாங்க எங்க அப்பா வந்து அவரு வா வா எச்சோடி முன்னாடி ஒக்காந்துட்டாரு அவரு பாட்டுக்கு சேர்ற அவர் இழுத்து போட்டு அவர் பாட்டுக்கு உக்காந்ட்டார் இவரு ஏதாவ் சொல்லுவாரு அப்பன்ட்டே ஆனா எ உனக்கு எப்ரா போச்சு அந்த இதுல பேசுறத்துக்கு பேசும்போது ஒருவாட்டி என்ய பாத்து மொறைக்கிறாரு ஹெச் ஒ டி பாத்து மொறைக்கிறாரு தலய ஆட்றாரு உ உ உனு அவ்டே சாமி எறங்குது அவ்ருக்கு டக்குன் என்னா வந்ட்டு சர் வா ஆ அ வந்ட்டு இன்னொரு விஷ்ய என்னன்னா எங்க அம் எங்க அம்மா ஒன்னு பண்ணுச்சு என்னானா ஒரு ஷீட்டு குடுத்தாங்க ஃபயல்க்குள்ள வச்சே குடுத்ட்டாங்க அந்த ஒரு சோ ஒர் செமஸ்டரான ஷீட்டு எங்க அம்மா எனும் பேசாம வந்துருட்டுணும்டா எங்கப் எங்கா எங்கா அக்காக்கு அதே காலேஜ்ல படிச்சிச்சி அதுனால ஒர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி க்ராஜுவேஷன் வச்சாங்க ஒரு நாள ஃபைல் வச்சி கட் பண்ணி இது ரிப்பன்லா போட்டு குடுத்தாங்க எங்க அம்மா கேக்குது இவே ஃபஸ்ட்யி இவ்னுக் இந்த இதுல ஃபைல்லா கெடையாத் ப்ளூ கலர் ஃபைல்லாம் வச்சி ரிப்பன்ல கட்டி குடுப்பாங்க அந்த மார் குடுக்க மாட்டிங்ளா அப்புன் அ நா சொன்னே எம்மா எம்மா எம்மா அது காஜூவேஷன்மா அத் து ஆறு சமஸ்ட்ரு எழுதி கொஞ்சு வர்ஷ கழ்ச்சி கேஜூவேஷனு எடுப்பாங்க இது ஒரே ஒரு சமஸ் ச்சு அது ரெண்டு அரியிருமா ஏமா இப்டி பண்ற வுட்டு வாமா உ ச்சுடி கூட்டிட்டு போய்ட்டே கூட்டிட்டு போய்ட்டு அ ஆமா கூட்டிட்டு போய்ட்டு என்னா வந்ட்டே வெளியவ் விட் வந்ட்டே வெரி குட் அ ரண்டு தம்பி அங்க ஒரு தம்பி க்ளிர் பண்ணிருன்னா அத் அடுத்த வாட்டிப் பா அடுத்த வாட்டி பாறாஸ்டிவ் மீட்டிங் வரு சொல்லணு அவ்ரு இந்த மாரிய நா வு நல்லா படுச்சே க்ளியர் ஆய்ட்டனு ஒரு அரியர் கூட இருக் கூடாது அப்ப பார் டென்ஸன் ஆய்ருவே அப்டு இப்டின்னு ஒம்பதாதஸ் ஸ்கூல்ல மெரட்டுற மாரி மெரட்ட ஆரம்பிச்சிட்டாரு அவரு பாட்டுக்கு நா என்ன பண்ணே வெளிய வந்து ஜிகிருதான்டா கட இருந்துச்சு அம்மா ஜிகிருதான்டா குடிப்போமா ஆ அவ அப்படி அவ குடி குடிபோ குடிச்சிட்டு ஆ நா முப்பது ரூவா ஜிகிர்தான்டா இருக்கு அறுபதுக்கு ரூபா ஸ்பெஷல் ஜிகிர்தான்டா ஆ என்ன பண்ணே எனக்கு ஸ்பெஷல் ஒண்ணு எங்க அம்மாக்கு நாப்பது ரூவா ஜிகிர்தான்டா ஒன்னு அதாது எங்க அம்மா சொல்லுச்சு நாப்பது ருவா ஜிகிர்தான்டா மட்டு வாங்குடானு சொல்லுச்சு நா என்ன பண்ட எனக்கு ஸ்பெஷலா ஜிகிர்தான்டா குடுங்கன் சொல்டு வாங்கிட்டு வண்ட எதுக்குடா உனக்கு மட்டு ஸ்பெஷல் சொன்ன அம்மா ரெண்டு அரியர் வச்சிருக்கேல ஸ்பெஷல் வேணாமா அப்டீன்ன திமிரு தான உனக்கு அப்டீன்றாங்க செரி ஓகே ப்ரோ அ ப்ரோ வந்து ஒரு நிமிஷோ ப்ரோ நா அந்த கட் பண்ட்டு கூப்பர்ற நா உங்களுக்கு
ஆ செரி ப்ரோ